ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன சொல்லிட்டு இருந்தோ
ஆ அதுதா அந்த எதோ ஸ்காலர்ஷிப் சொன்னீங்களே என்ன ஸ்காலர்ஷிப் அப்ளே பண்ணிருக்கன்னீங்க
அப்ளே இன்னு பண்ல
அதா என்ன எந்த மாரி ஸ்காலர்ஷிப்பு
இது வந்துட்டு இந்த பேங்க்ல வந்துட்டு குடுப்பாங்க ஒரு சில பே பேங்க்லலா
ஆ பர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரியா
ஆ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு குடுப்பாங்க ஃபிப்டி பர்சன்டேஜுக்கு மேல இருந்தா குடுப்பாங்க
அப்ளமா நா அந்த மாரிலா அப்ளே பண்ணது இல்ல ஃபிப்டி பெர்சன்டேஜுக்கு மேலலா
ஆ ஆமா அப்ளே பண்லா ஆனா காலேஜ் படிச்சுட்ருக்கணோ நீங்க இப்ப என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா தா முடிச்சுட்டானே தேர்ட் டேஸ்ல முடிச்ட்ட
இல்ல ஐ மீன் பி ஜி படிக்கிற ஐடியா இருக்கா உங்குளுக்
ஆ இருக்கு
பி ஜினா பி ஜிக்கோ ஒரு ஸ் சின்னது இருக்குன்னு நெனைக்குற
நம்ப அத பத்தி பாக்கனோ நீங்க சொன்னோனதா எங்க அம்மா எதுவுமே பாக்காம வெச்சுருக்கே
நா உங்குளுக்கு ஏதாவது பி ஜி ஸ்காலர்ஷிப் வெப்சைட் இருந்தா அத சென்ட்
ஆ செரி ஓக்கே இது ஒருவேள யூ ஜில மார்க்கா ஆ யூ ஜி மார்க் அதிகமா இருந்து இருந்தாலு இருக்கோல இத மாரி ஸ்கி பர்சனேட்டேஜ் மாரி அப்ப எதும் பாத்துருந்தா கூட அனுப்புங்க
ஆ ஓக்கே ஏங்கிட்ட ஒரு கேட்லாக் இருக்கு அதுல மேக்சிமம் வந்துட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு பி யூ ஜி போறதோ போறதுறுக்குல்ல அதுக்கு இதா ஒரு சிலது பி ஜி பாத்தே உங்குளுக்கு நா ஃபோட்டோ அனுப்புறே அப்புறோ வெப்சைட் லிங்க் அனுப்புறே
ஆ ஓகே ஓகே
ஆ அப்பறோ
மூ வான்
அப்டீன்னுதா சொல்லணோ
அதா இந்த ப இது மட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா வந்து பீஸு மேனேஜ் பண்ணிடலா
ஆமா நீங்க அந்த கோர்ஸ் நீங்க கோர்ஸ் மட்டு அது பாரு நல்லா இப்போ நீங்க எந்த டிகிரி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சு கோர்ஸ் பாருங்க
அது ரிலேட்டடா வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் பாக்கணோ பர்ஸ்ட்டு நா டைப் பிங்க் கத்துக்கணோ எல்லாத்துலயுமே பேசிக் ஆ கரெக்டா டைப்பிங் கத்துக்கிட் டோனா இந்த ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் டைப் பண்ணது ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்குல அந்த மாரி டை ஆமா நூறு அ ஒரு நிம்ஷத் த்துகுனு ஒரு வார்த்த டைப் பண்ற ஸ்பீடு அந்த அளவுக்கு ஸ்பீடு நல்லா டைப்பிங்ல வந்துடுச்சுன்னா
ஆ
இந்த பார்ட் டைம் ஜாப் வீட்ல இருந்து ஃப்ரீலான்ஸா பண்ற மாரி
ஓ ஃப்ரீ ஃப்ரீலான்ஸ் அது மாரிலா பாத்து வச்சிருக்கீங்களா ஃப்ரீலான்ஸா நறையா அப்ளை பண்ண அதாவ்து நம் நம்ம ஸ்கில்ஸ் ஏதாவ்து போடுங்க அப்டின்ட்டு சில வெப்சைட் சாட் ஜி பி டி சொல்லுச்சு ஃபீவரு அப் வொர்க்கு
ஃபேவரு அப் வொர்க்கு அதேதா
அதலா ஆனா அதுல வந்து நான் இப்ப கேன் வயிட்டு லோகோ டிசைன் இதெல்லாம் போட்டேன் அதன்ன பாத்தோனா அந்த டாலர்ஸ்ல இருக்கா நறைய பேர் அதுல டெவலப்பா ரொம்ப ஃபேமஸா இருக்கோவங்களுக்கு மட்டுந்தா அதெல்லா போகுது நம்ம புதுசா நியூவா வந்தவுங்களுக்கு அத ப்ரஃபரன்ஸ் இல்ல அதா பண்ணி பாத்துட்ட
அப்படியா நா பாத்தப்ப வந்துட்டு ஆ சொல்லுங்க
அதா நீங்க சொல்ற மாரி நம்ம போட்டாலுமே இப்போ அந்த மாரி தேர்னா அந்த யார் அதுல ஸ்பெஷலா இருங்காங்களோ அவுங்கள தான ஃபஸ்ட்டு காட்டு அவுங்களுக்கு தான சஜஸ்ட் பண்ணுவாங்க
ஆமா நறைய ஸ்கில் இருக்குறவங்கள தா ஃபர்ஸ்ட் சூஸ்
ம் இப்ப ந அதுல ஸ்டார்ல்லா நீங்க அது குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆ உள்ள போய் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் குடுத்துருப்பாங்க நறைய பேரு அதுல்ல நறைய ஸ்டார்ஸ் உள்ளவங்களதா ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கிறாங்க அப்ப அவுங்களதா எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க நம்மல்லா எந்த நா ஏன் இது ஐ டி ல கிரியேட் பண்ணிட்டே அம்மா ஃபோன்ல இருந்து சர்ச் பண்ணி பார்த்தே என்து எங்க இருக்குன்னு நா ரொம்ப ரொம்ப நேரமா அது வந்துகிட்டே இருக்கே நா போட்ருக்க நேம்ல நறைய பேரு இருக்காங்க போல வந்துகிட்டே இருக்கு கடைசி வரைக்கூ என் பேர் காட்டவே இல்ல அதுல
ஐயோ நமக்கு அப்ப எப்பிடி சான்ஸ் கெடைக்கூ நா அதுலதா எதாவ்து ட்ரை பண்லான்ட்ருந்தே
நீங்க பரவால்ல இப்போ இந்த ஏஜ்ல இவ்வளோ தேடிருக்கீங்க நா அதனால தா எனக்கு அதுலலா ஹோப்பே விட்டு போயிடுச்சு இதெல்லாமே நா பண்ணி பண்ணி பாத்துட்டு
ம் நா அப்பாக்குதா நம்பி இருந்தே என் ஃப்ரெண்டு வந்துட்டு அப் போக்ல பண்ணா
ஆ
அவளுக்கு ஒரு சில வேல கெடச்சிது அவ மந்த்லி வந்துட்டு இப்ப டுவெண்டி தௌசண்ட் சாலிடா ஏர்ன் பண்ணிட்டுருக்கா
எந்த மாரி எந்த பேஸ்ல ஃப்ரீலான்ஸ் பண்றாங்க
அவ வந்துட்டு கேன்வா எடிட் பண்ணிட்ருக்கா
ஆ நானுமே அதா போட்
எனக்கு வந்து கேன்வால பெருசா ஐடியா இல்ல டைப்பிங்ல இருக்கு காபி ரைட் ட்டீங்களா கேட்ருந்தாங்க அதாவ்து ஒரு பத்து பேஜ் எழுதி அனுப்புவாங்க அத டைப் பண்ணி பி டி எஃப் பிரிண்டா இல்ல பவர் பாய்ண்ட் பிரசன்டேஷன் னா அந்த மாரி ரெடி பண்ணணுன்ட்டு சேரி நாம எனக்கு வந்துட்டு டைப்பிங் தா வரு
ஆ ஃபாஸ்ட்டா டைப் பண்ணுவீங்க ம் நா எதுக்காக போ ட்டனா எங்க அம்மா இந்த மார்லா ஒரு ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ல வேல பாத்துருக்காங்க சிஸ்டம்ல சோ அதனால எங்க அம்மாக்காக போட்டே அவுங்க அது வந்து ரெஃப் ரன்ஸ் கேட்டுச்சு நீங்க க்ரியேட் பண்ண லோகோலா அனுப்புங்க அப்டின்னு ஆனா அதுல தெளிவா போட்ருக்காங்க ஏ ஐ வந்து இதுல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதனால நா நம்ப பண்ணது ஏ ஐ கம்பேர் பண்ணும்போது மொக்கையாதா இருக்கு ஆனா நறைய பேர் ஏ ஐலதா போட்ருக்காங்கன் தெரிது இருந்தாலு எனக்கு ஒரு பயோ நம்ம ஏ ஐ போட்டு ஏ ஐன்னு செலக்ட் பண்ணாம விட்டுட்டா என்ன பண்ணது இனிமேல் இனி இதுக்கப்புறோ நா ஏ ஐலதா போட போறே எனா மேக்ஸ்சிமம் எல்லாரு அதுலதா போட்றாங்க
ஆமா நறைய டைப்பிங் இப்ப ஏ ஐ சூஸ் பண்றாங்க ஆனா நறைய பேர் அத கண்டும்புடிச்சர்றாங்க
நா அத்தா எனக்கு ஒரு டவுட்டு இப்போ அந்த இன்ஸ்டால்லா வரு பாத்தீங்களா இன்ஸ்டால வந்து நீங்களே ஓனா ஏர்ன் பண்ணலா ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலா அப்றோ பின்ட்ரெஸ்ட்ல போய் ஸ்டிக்கர் எடுத்துட்டு அத ஒரு பேக்கேஜா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து சேல் பண்ணலா அப்டின்னு போட் ருந்தாங்க அதுக்கு எல்லாரு கேக்குறாங்க அதுக்கு எல்லாரு என்ன கேக் றாங்கன்னா நீங்க ஏ ஐல போட்டு எடுக்கறதுக்கு நாங்களே ஏ ஐல போய் ஸ்டிக்கர் எடுத்துருவோமே நாங்க எதுக்கு உங்கள்ட்ட கேக் கணு அப்டின்னு இங்க அது அதுதா எனக்கு தோணு எல்லாருமே நம்ம ஏ ஐ பண்ண முச்சுன்னா எல்லாருமே பண்ணலா பண்ணலாமே ஏ ஐன்னு
ஆ ஆனா ஒரு சில இப்ப நா ஒரு ஏ ஒரு சிலே ஏ ஐ ஒர்க்ஷாப்ல்லா வந்துட் நா அட்டென் பண்ணே
ஆ
அதுல வந்துட்டு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் எனக்கு லிங்க்கு கெடச்சது நறைய வெப்சைட் கெடச்சது ஏ ஐ வெப்சைட்ஸ்ஷூ ஒரு எடிட்ட வந்துட்டு கேன்வா இல்லாம மற்றதுலயு இது மாரி எடிட் பண்ணலா
ம்
அதே மாரி இந்த எதாச்சு எடிட் பண்ணோனா இந்த காசு கட்னாதா அந்த இந்த ஆப்ல எடிட் பண்ணுனு அது காட்டாது வாட்டர் மார்க்ஸுன் சொல்லுவாங்க அதுக்கு பேரு அத வந்துட்டு நம்ம அத வந்துட் ட்டு நாம ஆ அந்த பிரீமியம் இல்லாமயே எப்டி அந்த வாட்டர் மார்க்ஸ் ரிமூவ் பண்றதுன்லா எனக்கு சொல்லி குடுத்தாங்க அ
ஆ
சும்மா அந்த நம்ம வந்துட்டு எப்பவு போல எடிட் பண்ட்டு நம்ம லேப்டாப்ல போயே வேற மாரி நம்ம ரிமூவ் பண்லா அப்டின்லா சொல்லி சொல்லி குடுத்தாங்க
ஓகே ஓகே நா வந்து
பண்ணுனா எதாச்சு ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டு வித் மெயில் ஐடியோட ரெடி பண்ணி வெச்சுட்டோ அப்டினா நமக்கு ஒர்க் வர வர செஞ்சு செஞ்சு குடுத்தாலு எதா சு ஒரு ரெண்டு மூணு க்ளிக் ஆகுனாலு போதுல ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி கடச்சிருல
நம்ம எந்த நம்ம இப்பையே ஆரமிச்சாதா நம்மளுக்கு எதுலலா தப்பு பண்றோ அப்டின் எல்லா டெக்ஸ்லா தெரிஞ்சுட்டு நம்ம மாத்திக்கலா
அதா நா அப்ப என்ன பண்ணனா செரி மைக்ரோசாப்ட வந்துட்டு சிங் பண்ணி வெச்சற்லா இப்பத்திக்கி காலேஜுலா போய்ட் நம்ம இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலா அப்டின் சொல்ட்டு நா பிளான் பண்ணா எ மைக்ரோசாப்ட் அக்கவுண்ட் எ மெயில் கூட லிங்க் கே ஆகமாட்
ஆமா நானுமே ட்ரை பண்ணி பாத்துருக்க நா எனக்கு மட்டுதா நம்ம மெயில் குடுக்குறோ லோட் ஆகிக்கிட்டே இருக்கோனா எதுமே தெ வரமாட்டிக்குது அத்தான
லாகின் மெயில் குடுப்போ பாஸ்வேர்டு போடுவோ பின்கோடு் போடுவோ அப்றோ நீங்க பேரண்ட்டா காடியனான்னு கேக்கு
எனக்கு அந்த அளவு கூட கேக்கல சைனிங் ஆகறதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கு எனக்கு உள்ளயே போகல
எனக்கு சுத்தல என்ன பண்ணுச்சுன்னா பேரண்ட்டா கார்டியனான்னு கேட்டுச்சு நா எல்லாத்துக்குமே பர்மிஷன் குடுத் து மறுபடி மெயில் ஐ டி கேட்டுச்சு பின்கோடு போட்டே பேரன்ட்டா கார்டியனா மறுபடி மெயில் ஐ டி பின் கோடு நா வந்துட்டு ஒரு பிஃப்டின் டைம்ஸ் ஒரே ஒரு
நீங்க மைக்ரோசாப்டா நீங்க இது பண்றீங்க மேட்ச் பண்ணி பண்றீங்க
மைக்ரோசாப்ட்ல கொஞ்சோ ஈஸியா ஒர்க் பண்ணலா மைக்ரோசாப்ட்லதா எம் எஸ் வேர்டு இருக்கு எம் எஸ் எக்செல் இருக்கு
ஓ அதனால அப்டி அது தெரியு அதெல்லா இருக்கன்ட்டே இதுல வந்து ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஈஸியா கெடைக்கு அப்டிங்கிற
ஜாயின் பண் அதுல லாகின் பண்ணி ஜாயின் பண்ணாதா நம்ம வந்துட்டு எம் எஸ் வேர்டு எம் எஸ் பவர் பாயிண்ட்னு உள்ள போகவே முடியு
ஓ ஓ அந்த இது பண்ணி குடுக்கலா அப்டின்னா நீங்க அது யாராவது கேட்டா இதுல பண்ணி குடுக்கலா அப்டின்ட்டு அந்த பி டி எஃப் மாதிரி
ஆ எம் எஸ் வேர்டுல தா டைப்பு பண்ணணு
அது தெரியுண்டா நீங்க இது ஆ ஓகே நா தா நடுல வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த வெப்சைட்டு ஒரு ஜாப் செய்யர்லாண்டு அதுல வந்து நம்ம எய்ட் ஹண்ட்ரட் பே பண்ணா நம்மளுக்கு வந்து டொமைன் ஹாஸ்டிங்லா குடுத்துருவாங்க ஆ நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணணு நா வந்து ஒன் மன்த் எனக்கு ட்ரெயினிங் குடுத்தாங்க ஒன் மன்த் கள் வச்சு நாங்க உங்களுக்கு ப்ராஜக்ட் குடுப்போ ப்ராஜக்ட் நல்லா பண்ட்டீங்கன்னா அங்க நீங்க வேலைக்கு சேர்ந்துகலா ஒன் மன்த்துக்கு எய்ட் தௌசண்ட் வீட்லருந்தே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி குடுத்தா
ம்
ஆ நல்லாதா கத்துக்கிட்டே நா வந்து ஒரு ரெண்டு வெப்சைட் கிரியேட் பண்ணே ஆனா எனக்கு ஒரே ஒரு டொமைன் தா குடுத்தாங்க இப்ப என் டொமைன் நறையா இப்ப ஹெ ச் டி டி பி எஸ் ன்னு இருக்குல்ல
ஆ
அந்த ஹேஷ்டாக் அந்த மாதிரி நம்மளுக்கு நறையா இருந்தா தா நம்ம நறைய லிங்க்சை இப்ப நான்னு இப்ப என்னோட ஆ வெப்சைட்ட நீங்க பார்கணுன்னா நா ஒரு லிங்க் குடுப்பே அந்த லிங்க் சர்ச் பண்ணிதா நீங்க போவீங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு லிங்க் தா கொடுத்தாங்க அந்த லிங்க்ளே நா மூணு ப்ராஜக்ட் பண்ணே அந்த லிங்க்ல ஒன் பண்ணிட்டு அத காமிச்சு ஓகேவா அப்டின்னு அவுங்க அவுங்க சொல்லி தந்தத திரிம்பியு அத ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு திரும்பி வேற வச்சுட்டு அதனால நா இப்போ ஒன்னு தா இருக்கும் மூணு இருக்குன்னு ஃபோட்டோ மட்டு எடுத்து வச்சுருக்கே அது பண்ணிட் டு கரெக்டா ஒன் மந்த் முடிஞ்சோன்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க ரெண்டு நாள்ல இத சமிட் பண்ணணுன்னு எனக்கு அவ்ளோ தைரியமா இருந்துச்சி பரவால நம்ம நல்லா பண்ட்டோமே பார் தேங்க்ஸ் சொல்லி கொடுத்தது வந்து எல்லாருமே இப்டிதா இருக்காங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து கொஞ்சோ ஈஸி தியு அந்த மாரி எனக்கு பிராஜெக்ட் புடிச்சிரு க்காது எனகஅப்டினா என்னானே தெரில நா கூகுள்ல யூடியூப்ல போட்டு பாக்க எனக் என்னானே தெர்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நா ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்டே டைம் கேட்டு எனக்கு அப்பன் செமஸ்ட்ரு வந்துருச்சு
ஓ
எக்ஸ்ட்ரா ஒன்டே டைம் கேட்டு பண்ணி அவங்க வந்து
அதெல்லா கொஞ்சோ கஷ்டோல ஃபஸ்ட்டு இனுஸ்பிரேஷனே சொதப் பிட்டோணா ரொ
ஆமா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ஆய்டுச்சு நா ஒ ஃபா ஒன்டே ட்ரிப்பு கே எக்ஸ்ட்ரா கேட்டதே அவ்ங்க என்ன பொறுத்த வரைக்கு அவ்ங்க என்ன நெனச்சிருப்பாங்கன் தெரில அதுவே தப் புதா
ஆமா
எக்ஸாம்னாலதா நா அப்டி கேட்டுட்ட அந்த வா அதுல நா பண்ணிட்டு கரெட்டா சமிட் பண்ற ப்ப எனக்குறா எனக் எனக்கு ரொம்போ இதாச்சு இப்போ ஒருனா நா அஞ்சு இது பண்ணுவம்ல ஹோமு அபோட்டஸ் அப்புல்லா குடுப்போல
ஆ
அதுல வந்து நாலு பேஜ் எனக்கு ஒர்க் ஆச்சு லாஸ்ட்டு பேஜ் ஒர்க் ஆகவே இல்ல
ஐயச்சோ
அதுனால அவ்ங்க லாஸ்ட் பேஜ் ஒர்க் ஆகல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்குலா அப்டின்ட்டாங்க இப்போ நா நேத்துதா ஒரு வெப்சைட் எப்டி பில்ட் பண்றதுன் ஏ ஐ ல இப்பதா ஏ ஐ எல்லா வந்துருச்சே அதெல்லா வா அதெல்லா இருக்கு இத வந்து எப்டி நம்ம ப்ராம்ட்டு பண்ணி எப்டி இத ஸ்டாட் பண்றது
ஆ
அப்டிங்கிற ஒரு நாலேஜ்தா நா அது இன்னு பண்ணிக்கிட்டனா நம்போ தனியா ஐ டி கிரியேட் பண்ணி பண்லா
அப்ப சரிங்கே நா பண்ணணு எதாவது பண்ணணு நா அப்ப க்க நம்பிதா இருந்தே நீங்க அப்பக் இப்டி சொல்ட்டீங்க
புரில ஃப்ரீலான்ஸா
ஆமா
ஆமா நா ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க ஆனா என் ஐ டி ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடு த்து அனுப்புறோ பாருங்க ஒன்னுமே இல்ல நம்ம இன்னு அந்த டெவலப் இப்ப அது ஃபோட்டோலா அப்லோட் பண்ணி கரெக்ட்டா பண்ணணு நா ஃபோட்டோ அப்லோட் பண்றதுக் கரக்ட்டான ஃபோட்டோலா என்கிட்ட இல் இதுல
ஒரு நிம்ஷ் செரி ஒரு நிம்ஷோ இரு எனக்கு ஒரு கால் வருது
ஆ ஓகே ஓகே ஓகே